கிலிக் ஆஹ் நானா நான் சும்மாதான் டிவி பாத்துட்டு இருக்கேன் நீ
நானும் சும்மாதான் இருக்கேன் நேத்து ந நம்ம பழைய ஸ்கூல் பக்கம் போனே தெரியுமா
அப்படியா என்ன ஆச்சு பரவாயில்லையே
எனக்கு நம்ம ஸ்கூல் கேட்ட பாார்த்தோனே எனக்கு பழைய ஞாபகா வந்துருச்சு
ஆமா காலையில லேட்டா ஆன உடன பேக்கு தூக்கிட்டு ஓடுவோன்னு ஓடுவோம்ல்ல
ஆமா ஆமா எனக்கு அந்த வாட்ச்மேன் கேட்ட புடிறோன்னு அவ்ளோ பயமா இருக்கும்
ஐயோ அந்த மண்டே அசம்பள எல்லாம் பெரிய ஒரு டார்ச்சர் தான்
ஆமா வெயில நிக்கச்சு பிரேயர்ல்லாம் சொல்லுவாங்கல
அப்ப ரொம்பஷ்டமா இருக்கு ஆன இப்ப நினைச்ச கூட அதெல்லாம் எனக்கு ரொம்ப திரிப்பா வரும் மிஸ் பண்றேண்ணா ரொம்ப
ஆமா ஃப்ரெண்ட்ஸ் கூட நிக்கிறதுனால நமக்கு ரொம்ப சந்தோஷமாதானே இருக்கும்
ஆமா உனக்கு என்ன சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்
எனக்கு பிடி பீரியட் தான் ரொம்ப புடிக்குமே
அதான் தெரியுமே நீ கிரவுண்ட்ல முதல்ல எல்லாம் ஓடி போவியே
நானா நல்ல ஸ்டூடன் தெரியுமா
வெளியே நின்னுப்பாரு அது யாருன்னு சொல்லி பார்க்கலாம் கொஞ்சம்
அது எப்பயாச்சும்ந்தான் எல்லா டைம்லாம் இல்லல்ல
சும்மா ஏதோ ஒரு காரணம் சொல்லு அதுல மடிச்சக்கவே முடியாது உன்னு காரணம் சொல்றதுல
ஓ லன்ச பாக்ஸ் மட்டும் தான் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு
அப்படியா ஏன் உடஞ்சு போயிருக்குமா
இல்ல இல்ல உங்க அம்மா செய்யற லெமன் ரைஸ் எவ்வளவு டேஸ்ட்டா இருக்கும் தெரியுமா
நீ தினம் டெய்லி ஒரு ஸ்பூன்ன ஒரு ஒரு ஸ்பூன்ன சொல்லி மு முலன் டிஃபன் பாக்ஸ காலி பண்ற
ஏன்னா உங்க அம்மாவோட டிஷ் அவ்வளோ சூப்பரா இருக்கும் அதனால தான்
பரவாயில்ல பரவாயில்ல லன்ச் லன்ச் டைம்ல அது ஒரு தனி ஜாலிதான் இல்ல
ஆமா எல்லாரும் ஜாலியா சுத்தி உக்காந்து சாப்புடுவோம்ல
ஆமா பெல் அடிச்சா உடனே போதும் எப்படா டிஃபன் பாக்ஸ் ஓபன் பண்ணுவோன்னனு எப்படி காத்துருப்பேன் நல்லாம்
ஆமா ஆமா சாப்பிட்டு முடிச்சுட்டு உடனே பாட்டில் பா வாட்டர் பாட்டில் மூடி வச்சுட்டு கிரிக்கெட் எல்லாம் விளையாடுவோம்ல
ஆஹ் ஞாபம் டீச்சர் வந்த உடன உடனே அமைதியா ஆயிடுவோமே ஒன்னும் தெரியாது ஆள் மாதிரி உக்காந்தப்போமே
ஆமா ஆனா மோஸ்ட்லி நான் தான் மாட்டுவனே தெரியுமா
ஆமா ஏன்னா நீதான் அங்க ஒரே ஆள் நீ மட்டும் தான் ஓவர்ரு சத்தம் போடுற ஆள் நீதான்
என் வாய்ஸ் அப்படடி நான் என்ன பண்றது எக்ஸாம் டைம்னா நான் சைலன்ட ஆயுடுவேன்
சொல்றேன் கரெக்ட் தான் நானும் அததான் சொல்ல வந்தேன் கடைசி நாள்ல தான் வந்து புக்கே ஓபன் பண்ணுவோம் இல்ல
ஆமா குரூப் ஸ்டடின்னு சொல்லிட்டு நம் எ பார்த்தால ஸ்நாக்ஸ் மட்டும்தான் சாப்படுமே
உம் படிப்ப வுட்ட அரட்டாதான் அதிகம்
ஆமா ஆமா ரிசல்ட் நாள் வந்துச்சு னா வச்சுக்கோயேன் ஹாட்பீட் அதிகமாகும்
அதுவும் அந்த மேக்ஸ் மேம் பார்த்தேன் வச்சிக்கோயேன் ரொம்ப பயமா இருக்கும் எனக்குெல்லாம்
மேக்ஸ் மேம் மட்டுமா அவங்க மார்க்கு மட்டும் எப்பா வீட்ல ப்ராகரஸ் ரிப்போர்ட் சைன் வாங்கறதுக்குள்ள பெரிய கதையே சொல்லிட்டு இருப்போம்ல
கண்டிப்பா டீச்சர் வந்து தரலன்னு வச்சுக்கேன் தரலன்னு பொய் சொல்லுவோம் தந்தாலும் பொய் சொல்லுவோம் தரலன்னு பொய் சொல்லுவோம் எததோ மாத்தி மழுப்பி எப்டியே சமாளிச்சிருவோம் வீட்டுல ஆனா கண்டுபிடிச்சிருவாங்க வீட்டுலல்ல
ஆமா தெரிஞ்சுரும் எப்டி இருந்தாலும்
டியூஷன் போனால போகவே பிடிக்காது அப்டியே மாரிய இருக்கும் அந்த டைமில் அந்த ப்ரோக்ரஸ் கொடுக்குறே அப்டின்னா அங்கேங்கக அங்கேட கேப்பாங்கல
ஆமா சரியா சொன்ன
ஸ்கூல் ட்ரிப்பில் எப்படி ஞாபகம்க்கா
ஆ நல்லா ஞாபகம் இரு அது எப்படி மறக்க முடியும் நம்ளால
இந்த பஸ்ல பாட்டு எல்லாம் பாடின்னு கத்தின்னு ஜாலியா போமே இல்ல
ஆமா அது மட்டுமா விண்டோசட்டு்காக சண்டைல்லாம் போடுவோமே
ஆஹ் சிப்ஸு பேக்கெட் எல்லாம் ஷேர் பண்ணுவோம்
ஆமா அந்த ஒரு சிப்ஸ் உம் ஒரு சிப்ஸ் பாக்கெட் பஸே சுத்தும் சுத்தி வரும்ல
ஆமா ஆமா ஆமா ஆனாலும் நம்ம சந்தோஷமே த தனிதான்
ஆமா ஆனுவல்டே பிராக்டிஸ் எல்லாம் செம்ம ஜாலியா இருக்கும்ல
அதுதான் நானு சொல்லவறேன் ஆமா ஆமா நல்லாருக்கும் டான்ஸ் ஸ்டெப் மறந்துச்சுனா ஸ்டஏஜ்ல நீ
ஆமா ஸ்டேஜுக்கு முன்னாடி டென்ஷன் ஆயிடுவோம் நம்ம
ஆனா ஸ்டேஜ் வந்துரோம்ல எப்டியோ ஆடி முடிச்சிருவோம்
ஆமா ஆமா ஆமா ஸ்போர்ட்ஸ் டேல மெடல்லல்லாம் வாங்குறவங்க ஹீரோ மாரி நடப்பாங்க
நல்லா பார்டசரன்ஸ் சர்டிபிகேட் வாங்கினாலே கொஞ்சம் அப்படியே ஒரு கேஸ் நான்லாம்
ஆமா சர்ட்டிபிகேட் நல்ல ஒரு ஜாலி தானே நமக்கு
உம் ஆமா மழ நல்லா ஸ்கூல் ஃபீல்யே அது ஒரு மாதிரியா இருக்கும்ல்ல மழ டைம்ல
ஆமா நம்ம ஷூ ஃபுல்லா வெறும் மண்ணா இருக்கும் அதல்லாம் ஒரு நல்ல நினைவு நமக்கு
ம் ஃப்ரீ பீரியட கிச்சா போதும் எல்லாரும் எப்படா ஃப்ரீ பீரியட வெயிட் பண்ணி குதிப்போம்
ஆமா ஆமா அதுக்கு டீச்சர் வரலன்னா நம்ம கிளாஸ் முழுக்க ஒரே சந்தோஷம் தானே
ஆ பெஞ்சுல பேர் எழுது செவத்துல எழுது போர்டுல எழுதுறதுன்னு இல்ல
ஆமா ஆமா காம்பஸ்ல வச்சு நம்ம டிராயிங் எல்லாம் வரைவோம்ல நியாபகம் இருக்கா
ஞாபம் இருக்கு டிராயிங்கும் வரைவோம் மத்தவங்களையும் குத்து கத்துவம் எனக்கு நல்லா ஞாபம் இருக்கு இந்த லாஸ்ட் பெஞ்ச் பசங்க ஓவர் காமெடி அதுவும்
ஆமா ஆமா பஸ்ட் பேஜ் பசங்க மட்டும் நல்ல புள்ளைங்க மாரி இருப்பாங்க
ம் கண்டிப்பா இந்த ஃபேர்வெல் நாள் வந்துச்சுன்னா போதும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் எப்படா வந்து வரபோது ஐயோ நம்ம பெரிய போறமே அப்டின்ட்டு ந நின அதுக்கு முன்னாடியே நான் ஃபீல் பண்ணுவேன் அன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அழுது ட்டேன் இருக்கு
ஆமா ஆமா நானும் தான் அந்த நாள்ல்லாம் நமக்கு மறுபடி க கெடைக்காதுல்ல
ஆ அப்தான் ஃப்ரெண்ட்ஸோட அருமையே நமளுக்கு தெரியும்
ஆமா ஒன்னா இருக்கும் போது அவ்ளோ சண்ட போட்டோம் நான் இப்போ ஃபீல் பண்றோம் அந்த நாளுக்காக
ஸ்கூல் லைஃபே அது ஒரு தண்ணி இதுதான் திருமலாம் கெடைக்கவே கெடைக்காது
ஆமா ஆமா சின்ன சின்ன விஷயத்துல அவ்வளவு சந்தோஷம் நமக்கு இருக்கு இருக்கும்
உம் இப்ப பாரு பொறுப்புகள் ரொம்ப அதிகமாய்டுச்சு நமக்கு என்ன பண்றது
ஆமா ரொம்ப அதிகமாயிடுச்சுப்ப
ஆ அப்பள் ம் ஆமா ஆமா ஆப்டே சொன்னாலே போதும் திருவிழா மாரி இருக்கும் நமக்கு
ஆமா பர்த்றேனா சாக்லேட் கொடுப்போம் எல்லாருக்கும்
கலர் ட்ரெஸ்லாம் போட்டு வருவோம்
ஆமா ஜாலியா இருக்கும் சாக்லேட் எல்லாம் சில பேர் ஒ தடவை இரண்டு தடவனு சொல்லி நெறைய வாங்கிப்பாங்கல்ல
ஆ ஞாபகருக்கு ஞாபகமிருக்கு அதுல அப்டி கையில ஃஉள்ள எழுதிர்ப்போம் அந்தமாரி கேசுலாந்தா
ஆமா
நீயும் அந்த கூட்டத்து இருந் ததான
சரி சும்மானு இரு இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சிருக்கியே நீனு
முடியாது அது ஒரு லைப் நல்ல பெஸ்ட் லைஃப் அதெல்லாம்
ஆமா கஷ்டம் இருந்தாலும் மனசு நிறைய நமக்கு அவ்வளவு சந்தோஷம் இருந்துச்சுல அப்போ
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா பிரெண்ட்ஸ் எல்லாரையும் திரும்ப பாக்கணும்னு ஆசையா இருக்கு உனக்கு இருக்கா
ஆமா எனக்கும் கண்டிப்பா இருக்கு எல்லாரையும் பாக்கணும் ஒரு ரீயு ரீயூனியன் வேணா வைக்க ட்ரை பண்ணுவோமா
ட்ரை பண்ணுவோம் என்னென்ன இடம்ன்னு சொல்லிட்டு யார் பிக்ஸ் பண்ணுவான்னு தெரியல யாராச்சும் ஒருத்தர் எடுத்து அத இது பண்ணனும்
ஆமா ஏதாச்சும் ஒருத்தவங்க ஸ்டார்ட் என்கிட்ட அ இருக்கும் நினைக்கிறேன் தேடி பார்ப்போம்
என்கிட்டயும் கொஞ்சம் நம்பர் இருக்கும் அவங்ககிட்ட இருந்து அப்டி எப்டி வச்சிருப்பாங்கள எல்லாரும் நம்பர்
ஆமா ஒருத்தரை ஆஹ் கேட்போம் கேட்போம் கண்டிப்பா கேட்போம்
என்ன இந்த ஊருக்கு போறோம் அப்டின்னு சொல்லி பிக்ஸ் பண்ணிக்கோ
உம் கண்டிப்பா எங்க ஆமா அதுக்கேத்த மாதிரி நம்ம டேட் டைமு திங்க்ஸ்சு எல்லாமே பிளான் பண்ணணும்ல
உடம்பு சரியில்லன்னா அதெல்லாம் வேற செக் பண்ணிக்கனு கரெக்ட வரணும் டேப்லெட்ஸ்லா எடுத்துக்கணும் முன்னாடிய நம்ம ப்ரோக்ராம் வந்து வேற மா மத்த வீட்டு வேலையெல்லாம் ஒத்தி வைக்கணும்
ஆமா கண்டிப்பா மெயினா இது சொன்ன பாாரு
கெழந்தைங்கள்லாம் பாக்கணும்
ஆமா
அல்ல எல்லார்கிட்டயும் சொல்லிடு எத்தனை பேர் இருப்பாங்க மொத்தம்
ஏன் கிட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு பேர் நம்பர் இருக்கு அப்டியே ஒருத்தவங்களா கிட்ட அப்டியேய் போயிடாது இன்ஃபர்மேஷன்
ஹா என்கிட்ட கம்மியாதான் இருக்கு எட்டு பேரு தா இருக்காங்க
ஓகே-ஓகே அதான் எப்படி கொஞ்ச- கொஞ்ச பேர் கிட்ட நான் ஒருத்தவங்கிட்ட சொன்னா நீ ஒருத்தங்க அப்டியே ஷாஃபிளாய்டும்
ஆமா ஆமா ஆமா ஆமாஆமா ஓகே ஓகே எங்க எங்க போறது ஐடியா எதுவும் இல்லலா
இன்னும் ஒன்னும் பிள யோசிக்குனு நம்ம மட்டும் பிளான் பண்றது இல்லல்ல இது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சேத்துல பர்ஸ்ட் எல்லாரையும் மீட் பண்ண வைப்போம் ஒரு குரூப் கிரியேட் பண்ணுவோம் அது மூலியமா பிளான் பண்ணுவோ போலாமே ந இல்லா இடியா இது
சினிமாக்கு போனுசின்னா அப்டியே அமைதி இங்கே உக்காந்திட்டுருக்கோல்ல அது எனக்கு பிடிக்காது அதுல என்ன என என்ஜாய்மென்ட் இருக்
ஆமா உண்மைதா உண்மைதா நம்ம போய் அங்க வெறுமன ஷோ பாத்துட்டு வந்துருவோம் டைமு அப்டியே போயிடும் மூணுமணி நேரம் வீட்டுக்கு வந்துடுவோம்
வேற எங்கயா ஆச்சும் போய் சுத்தி பாக்குற மாதிரி அப்புடி இருந்துச்சுன்னா நல்ல இருக்கும் சுத்தி பாத்துட்டு பீச்சுக்கு அந்த மாதிரிலா போனா இன்னு நல்லா இருக்
ஆமா ஆமா நீ சொல்றது கரெக்ட்டு தான் ஒரு ரெண்டு நாள் போல ட்ரிப்பு பிளான் பண்ணுவோமா
ரெண்டு நாளா பசங்க எங்க விட்டுட்டு வருவ
ஹா பாத்தியா உங்ககிட்ட பேசினது எனக்கு வந்து பசங்க அதெல்லாம் எந்த ஞாபமும் இல்ல ப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுனலே உலகமே மறந்துருது சொல்லுவாங்கல்ல அது மாதிரிதான் ஆய்டே இப்ப
ஐய்யயோ எல்லாத்தையும் மறந்துட போற நீ அப்டியே அப்புறம்
இல்ல இல்ல அப்டி மறக்க மாட்டே
ஆனா பிரண்ட்ஸ பத்தி எடுத்த அஞ்சும நம் எல்லாமே ஹ பிரண்ட்ஸ் பத்தி நம் எடுத்தோமனா எல்லாமே மறந்துருவத நானும் அப்டிதான் பசங்க எல்லாம் எங்க வீட்டுரணும் அம்மா கிட்ட விடணுமா என்ன அப்டின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் ஒரு நாள் மீட் போடலாமா
ஹா கண்டிப்பா கண்டிப்பா போடுலாம்-போடுலாம் போட்டதுக்கு அப்புறமா டிசைட் பண்ணலாம்னு நெனைக்கிறேன்ல்ல
அம்ம மாத்தவங்கள எல்லாமே இது பண்ணும் ஒரு-ஒரு சில பேர் வரமாட்டாங்க சில பேர் வரன்னுவாங்க எங்க போய் முடியுமோ தெரியல கரத்துக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணனும் செரியா
ஹா கண்டிப்பா சில பேரு என்ன தெரியுமா பண்ணுவாங்க வர வரேன்னு சொல்லுவாங்க லாஸ்ட் மினிட்ல இல்ல முடியாது அப்டி சொல்லுவாங்க
இந்த மாதிரி நறைய வாட்டி நடந்திருக்கு இப்ப ஆமா-ஆமா இப்ப ஆபிஸ் பிரண்ட்ஸ் எல்லா கூட இங்க நாங்க லாஸ்ட் இயர் பிளான் பண்ணோம் நாலு வேல வாரங்கள அதுனால ஃப்ளாப் ஆயிடுச்சு ஒவ்வொரு வாட்டியும் இதேம ஃப்ளாப் ஆயிட்டே போது இப்ப நம ஸ்கூல் ஸ்சுடன்ஸ் ஏதாச்சு சரி நல்ல சான்ஸ் கிடச்சிருக்கு பிளான் பண்ணி போணும்னு ஆசைப்படுறேன் நீ என்ன சொல்ற
உம் உம் போலா கண்டிப்பா போலாம்
உள்ளங்கே சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தா போகு எனக்கும் ஒரே நாள்ல போயிட்டு வந்தலான் நெனைச்சேன் ஆனா ஒரு நாள் போனா என்ஜாய்மெண்டட் இருக்காதுல்ல
ஆமா நமக்கு டைம் போறதே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தா அது ஒரு நாள் நாச்சும் கொய சுத்தமா ஒரு இதே இருக்காது ஒரு ரெண்ட் நாள் போல பிளான் பண்ணுவோம்
ம் சரி சரி நீ பிளான் பண்ணி சொல்லு நீ ஃபஸ்ட்டு அவங்க நம்பர்லாம் எடுத்து கால் பண்ணு சரியா எனக்கு கொஞ்சோம் வேல இருக்கு நான் போறேன் அப்புறமா கால் பண்றேன் பாய்
ஓகே பாய்டா பாய்